என்ன நண்பா பண்றது ஒன்னு இல்ல நண்பா அதா காலைல பாத்தீங்கனா சாப்ட்டனுங்க சாப்ட்டு போட்டு வேலையெல்லா முடிச் ச்சனுங்க முடிச் போட்டு அப்பா இப்ப வெளியே போயிருக்காருங்க அம்மா படுத்திருக்காங்க தம்பிமே தம்பியோட கொழந்தைக வந்து தூங்கிட்ருக்காங்க நா சும்மாதாங்க உக்காந்து காத் வாங்கிட்ருக்கறங்க நீங்க என்ன பண்றீங்க வீட்லெல்லா என்ன பண்றாங்க சாப்ட்டிங்ளா மதிய சாப்பாடு
நா ஆ புழுக்கமா இருக்குங்க இங்க வெயில வேற அதுக்காட்டி வெளியில வந்து உக்காந்து காத்து வாங்கிட் உக்காந்துருக்கனுங்க மனைவி வீட்டுக்குள்ள தூங்கிட்ருக்காங்க பையனு தூங்கிட்ருக்கானுங்க சாப் மதியானத்துக் க்கு சுண்ட சுண்டல் சாப்பாடு சாப்ட்டனுங்க
பரவாலங்க சூப்பருங்க இதே சுண்டல் சாப்பாடு சாப்டு சுண்டல் மாரியே இருக்கீங்க நா என்னங்க பண்றது நா மதியத்துக்கு மேலதாங்க இனிமேல்தா எதோ சாப்புட்ணுங்க பருப்பு ரசோ ஊத்தி சாப்பட்லான்ட்ருக்கங்க
ஓக்கே ஓகேங்க
இனிமேதாங்க ஏதாவத் பண்ணணு
எதாச்சியு தொழில் கீது பண்லான் ஐடியா இருக்குங்களா
தொழில் எங்கேங்க பண்றது தொழில் பண்றதுக் ஐடியால்லா இருக்குதுங்க ஒன்னு ரெண்டு மூணு ஐடியா இருக்குதுங்க ஆனா என்னங்க தொழில் பண்றத் து வருமான தாங்க வேணு வருமான இருந்தா யார் வேணாலு தொழில் பண்லாமில்லங்க இருந்தாலு ஐடியா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இருந்தாலு வருமானம் பண்றது வருமானம் இருந்தால் தாங்க தொழில் தொடங்கவே முடியு
கரெக்ட்டு கரெக்ட்டுங்க நம்ம தொழில் பண்றதுன்னா எப்டி வேணா பண்லாங்க கடன் வாங்கி பண்லா உங்களுக்கு கான்ஃபிடெட் நம்பிக்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க கடன் வாங்கி பண்ணாலு லாப கெடைக்குன்னு நம்பிக் இருந்துச்சுனா நீங்க எங்க வேணா யாருகிட்ட வேணா வாங்கி நீங்க பண்லாங்க அந்த நம்பிக்கைன்னு இல்லாத அப்பதா நம்ம என்ன பண்றது ஏது பண்றது கைய்ல காசு இல்லன்னு சொல்லிட்டு அத பொழம்பிட்டே அப்டியே விட்டறதுங்க பேச்சு வாக்கையில அப்டியே போயிரு உங்களுக்கு கான்பிடென்ட் நம்பி இருந்தா நீங்க யாட்ட வேணா கடன் வாங்களா ஏன்னா எனக்கு வரு நா குடுத்துருவே ஒரு நம்பிக்க இருந்தாலயே பண்ணலாங்க
அப்டி இருந்தா நம்ம பேங்க்லே போய் கேட்டு வாங்கிக்கலாங்க மத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கறதுக்கு வட்டி அதிகமா ஆகருக்கு நம்ம போய் பேங்க்லயே வாங்கிட்டோம்னா வட்டி ஒர் ரூவா ரெண்டு ரூவா வட்டினாலு பிரச்சன இருக்காதுங்க நம்ம எப்டியா தாமதமா கட்டுனாலு அவங்க எதுவு பெருசா எதுவு எடுத்துக்க மாட்டாங்க அத மத்தவங்களா இருந்தாங்கன்னா நச்சுக்கிட்டே இருப்பாங்க குடு குடு என்ன இன்னு வர்ல என்ன என்ன பண்ற ஏது பண்ற என்னாச்சு எதுக்காச்சு அதெல்லா தேவ இல்லாத பிரச்சனைங்க வாங்குற மாரி இருந்தா வங்கியிலயு வாங்கிட்டு போயிருணுங்க யாரு யாரு கிட்டயு கேட்டு வாங்கறது வெச்சுக்க கூடாதுங்க
ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்ச உஜிவன்னனு ஒரு பேங்க் இருக்குதுங்க அது
சேரிங்க
ஒரு நாங்க திருப்பூர்ல இருக்கிறப்ப நாங்க திருப்பூர்ல மொதல்ல இருந்தோ இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இன்னொரு ஊருக்கு வண்ட்டோ
சேரிங்க
இப்ப அங்க பாத்தீங்கன்னா உஜ்ஜிவன்னு ஒரு குழு இருந்துச்சுங்க அங்க பாத் பாத்தீங்கன்னா மாட்டு லோனு அது மாரி தொழில் வளச்சிக்கான லோன்லல்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்னேகால் ஒன்ற அந்த இதுக்குள்ளயே முடிச்சு அவங்களுக்கு குடு
பரவாயில்லிங் பரவாயில்லிங் மாட்டு லோன்லா இருக்குதுங்கிறீங்க எப்டிங்க மாட்டு லோன்னா மாட்டு லோன்னா மாடு வெச்சிருப்பவங்களுக்கு குடுப்பாங்களா இல்ல மாடு வாங்கறவங்களுக்கு குடுப்பாங்களா
இல்ல இல்லங்க மாடு வெச்சிருக்கவங்களுக்கு குடுப்பாங்க நீங்க அதுக்கு தேவையான ஏதாச்சு செட்டு போட்து அது மாரி ஒண்ணு ஏதோ எஸ்ட்ரா நீங்க ஏதோ தொழில் ஒரு கட்டடோ கட்றது அது மாரி ஏதவு பண்ற மாரி இருந்துச்சுா உங்களுக்கு லோன் குடுப்பாங்க இப்ப ஒண்ணுமே இல்லங்க இப்ப நீங்க ஒரு மாட்டு லோன் வேணுன்னா இப்ப உங்க ஃபிரெண்டு கிட்ட மாடு இருங்குன்னா வாங்கிட்டு வந்து உங்க வீட்ல கட்டி வெச்சுட்டு இது உங்களோட மாடுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த லோன மட்டு அப்ரூவல் பண்ணிட்டு லோன் வந்ததுக்கு அப்ற அந்த மாட்ட தூக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட குடுத்துடு நீங்க அந்த காச வெச்சு மாடு வாங்கிக்கலாம்ல
நல்லதுதாங்க திடீர்னு மேனேஜரு நம்ம எதிர்பாரற டைம்ல திடீர்னு விசிட் பண்றக்கு வந்தாங்கன்னா அந்த டைம்ல நம்மிட்ட மாடு இல்லின்னா நீங்க சொல்லலா மேயருக்கு போயிருக்கு அப்டின்னு மேயர வரைக்கு மேயர மாட்ட நக்கர மாட்ட எடுத்த கதையா அப்றோ நம்ம கத ஆகக்கூடாது இல்லிங்களா
அப்டி அப்டி நடக்கதுக்கு வாய்ப்பே இல்லிங்க இப்ப நானே பாத்தீங்கன்னா ஒரு லோனு அங்க இருக்கிறப்ப நா வாங்கியிருந்தேங்க அப்ப பாத்தீங்கன்னா மேனேஜரே வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து உங்களுக்கு பணம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்னொருத்தருக்கு கேப்பாங்க நீங்க வந்து இது மாரி ஒரு பொய் சொல்லிருங்க உங்களுக்கு லோன் வந்துரு மேனேஜரே பாத்தீன்னா ஒரு பொய் சொல்லிதா அவங்களே பாத்தீங்கன்னா லோன் குடுக்கறாரு அவங்களுக்கு தேவ லோன் வாங்கணு அவ்ளோதா அவங்களுக்கு டார்கெட்டே இவ்ளோனு குடுத்துடுவாங்க இத்தன பேர் லோன் குடுக்கணு அவ்ளோதா அவங்க வேல உங்களுக்கு வந்து லோன் வந்து கெடச்சிரு ஒரு பொய் சொல்றதுல ஒன்னு ஆகாதுங்க
சேர் சேரிங் பரவாயில்ல பரவாயில்ல
ங்க தானே போறீங்க அந்த மாடு பாத்தீங்கன்னா மர்கயா ஆயிச்சுன்னு சொல்லிருங்க ஒரு எடத்துல போதச்சுட்டேன்னு சொல்லிருங்க நீங்க அதூ இன்னூ அந்த காசுக்கு நீங்க மாடு வாங்கிட்டு போவ் வேண்டியத்தானே
நல்லது நல்லதுங்க ஆனா வந்து நமக்கு அந்த நண்பர்கள் வட்டாரத்துல மாடுகள் இருக்குதுங்க இருந்தாலூ அந்த அளவுக்கு நம்மிட்ட குடுத்துட்டு கூட வறது அந்மாரி ஆளுகள்ல்லா யாரூ இல்லிங்க நம்ம ஒரு நாள் இப்போ ஒரு நாள் வேணாங்க இப்ப மேனேஜர் வர்றாங்கன்னா வரக்கு முன்னாடி வாங்கி கட்டி வைக்கிறே அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல இப்ப எடுத்துட்டு போயக்கங்க அந்தமா அந்தமாரி நமக் குடுத்து உதவி பன்ற ஆளுகள்லா இல்லிங்க நமக்கு குடுத்து உதவி பண்ற ‌ஆளுக இருக்
இப்ப உங்க இதுல ‌இல்லனாலூ உங்க அப்பாவோட வட்டாரத்துல இருப்பாங்க ‌இல்லங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்
ம் ம் உங்க நண்பர்கள் பாத்தீங்ன்னா உதவாகறையா இருந்தாலூ உங்க அப்போட நண்பர்கள் உதவி உதவிகரமா இருக்கூ இல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இந்த யோசனை வந்து எனக்கு வர்லீங்க இதை வெச்சு நீங்க சொன்ன மாறி ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேங்க கண்டிப்பா
ம்
இதுக்கு வட்டி விகிதம் இந்த மாறி எல்லா வருத ‌எதனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா
அத்தாங்க ஒன்னே கால்ல இருந்து ஒன்றைக்குள்ள முடிச்சுக்குலாங்க அத நம்ம நீங்க வாங்கறத பொறுத் த்தாங்க எந்த மாறி ஒரு ரீசனுக்காக வாங்குறீங்க அத பொறுத்து தாங்க எல்லாமே மாறூ ஒரு தொழில் வளர்ச்சிக்கு இன்னக்கி இருக்கிறத் இப்ப ஒன்னே கால் ஒன் ஒன்னுக்கே வாங்கலாங்க ஒண்ணு ஒன்னே காலுக்கு வாங்கிக்கலா
ஆ ஓகேங்க இப்ப வந்து எவ்ளோ குடுப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க இவ்ளதா கொடுப்பாங்க இல்ல பஸ்ட் டைம் வாங்க போறோ மாடு வித் ச்சு அப்டின்னா இவ்ளோ தா குடுப்போ இ்வளதா இதுக்கப்பறோ தா உங்களுக்கு நாங்க பண்ணி தருவோ அப்டின்னு மாறிங்களா இல்ல இல்ல மாட்டு லோன்னாவே நாங்க இவ்ளோ குடுத்துருவோ இவ்ளோ அமௌண்ட் பெருசா தா குடுப்போ அப்டியூ ஏதாவது இருக்குங்லா
இப்ப நீங்க நா என்ன சொல்றதுன்னு தெரியுமா இப்ப நீங்க உங்க வீட்ல பாத்தீங்ன்னா உங்க யாராச்சூ வாங்க இது மாறி ஏதாச்சூ வாங்கிருந்தாங்னா அவங்க மூலியமா வாங்கினீங்ன்னா உங்களுக்கு பாத்தீங்ன்னா நீங்க எவ்ளோ எக்ஸ்‌ பட் பண்றீங்ளோ அவ்ளவோ கிடைக்குங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க இப்ப நா வந்து பாத்தீங்ன்னா ஒரு இப்ப ஒரு கண்ணுக்குட்டி இருக்குதுங்க இது கூட நாலு கன்னுகுட்டி வாங்கி விடலான்ட் இருக்கோங்க நாலு கன்னுக் குட்டிங்க ம்போதே பாத்தீங்ன்னா பெருசா ஒன்னூ செலவு வந்துடாதுங்க அம்பதுரூவா இருந்தாலே போதும் அதுக்காங்க அம்பது ரூபாய் இருந்தாலூ போதூ இருந்தாலூ ஆ போதுங்க அம்பது ரூபா இருந்தாலே
இப்ப நீங்க ஆம்பது ரூபா வாங்குறோன் வையூங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்க கட்றேன்னாலூ ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபா நீங்க கட்ற மாறி வரூ ரெண்டாயிரத் த்தி ஐநூறு ரெண்டாயித்து ஆற்நூறுபா கட்டறீங்கன்னு வைங்க அது போக பாத்தீங்ன்னா அதுக்கு தீவனம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நானூறு ரூபா வருதுன்னு வைங்க
செரிங்க
அப்ப ரெண்டாயிரத்தி ஆற்நூறுப் பிளஸ் மூவாயிரம் ரூபா உங்களுக்கு ஆகுது அப்படி பாக்காதீங்க கையில காசு இருக்கறப்போ ஒவ்வொன்னா வாங்குங்க இப்டி வாங்குறப்ப உங்களுக்கு வந்து பெருசா இப்ப நீங்க வந்து மாசொ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டுறது ஒரு ரெண் ரெண்டு மாசோ எடுத்து வச்சீங்ன்னா ஒண்ணு வாங்கிர்லாம்ல
கண்டிப் பா கண்டிப்பாங்க இது
கடன் வாங்கி வாங்காதீங்க இது மாறி ஏனா பத்து ரூபாய்க்கு நீங்க வாங்க ஒண்ணு பத்து ரூபாங்கறப்ப பாத்தீங்கன்னா கடனுக்கு போகாதீங்க சொந்த காசுல வாங்குங்க
ஆ அதா அந்த மாதிரிதா நானு தம்பி எதாவுது யோசிச்சு இந்த மாரி தா முடிவு பண்ணி ரெண்டு பேரு சரி பங்கா போட்டு வாங்கணுங்க இந்த மாறி கடன் வாங்கி நம்ம பண்றது வந்து செரிபட்டு வராதுங்க ஏனா அதையு கட்டிட்டு நம்ம மாட்டையு பாத்துக்கிட்டு வீட்டையு பாத்துக்கிட்டு நெறைய செலவாய் போய்ருங்க அதனால கையில இருக்கும்போது வாங்கி வாங்கி வுட்டா பரவாயில்ல தோணுதுங்க இப்ப
எனக்கு தெரிஞ்சு இது மாறி நீங்க பண்றமா இருந்தா ரெண்டு பேஜ் எறக்குங்க ரெண்டு பேஜ் பாத்தீங்ன்னா ஒரு ஆறு மாசோ இன்னு ஒரு ஆறு மாசதுக்கு அப்றோ ஒரு அஞ்சு வாங்குங்க அதுக்குள்ளயே உங்களுக்கு முடிச்சுக்குலா ஒரு அம்பது அம்பதுதா ஒரு லட்சோ தா ஆகு உங்களுக்கு முதலீடு நாம உங்களுக்கு பாத்தீன்னா ஒரு அஞ்சுக்குன்னு பாத்தீன்னா இப்ப எங்க அப்பா சொன்னாரு பாத்தீன்னா இப்ப நம்ம வீட்ல இருக்கிற கண்ணு குட்டி பாத்தீங்ன்னா அது ஒன்னு ஒன்றைக்கு ஒன்னே காலுக்கு எடுத்துக்குலாம ஒன்னு தொண்ணூறுக்கு எடுக்குலான் ஒண்ணுக் ஒண்ணுன்னு வச்சாலயே அஞ்சு அஞ்சு லட்சோ ஆச்சுங்கள ஒரு ஆறு மாத்துக்கு ஒன்னா அஞ்சு லட்சரூபா உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கு
கண்டிபாங்க கண்டிபாங்க நீங்க சொன்ன மாரி தாங்க பண்லானுருக்கோ நானு தம்பியு நாங்க வந்து இப்டின்னு நீங்க சொன்னீங்க ரெண்டு பேஜ் போடுங்க அப்டின்னு ஆனா நாங்க ரெண்டு பேஜ் போடலீங்க மொத்த நாலு பேஜ்ஜா பிரிக்கலானுருக்கோ ஏனா மூணு மாசத்துக்கு ஒன்னு மூணு மாசத்துக்கு ஒன்னுன்னு ஏனா வருசத்துக்கு அப்ப நாலு டைம்ல நமக்கு வருமான ஈட்டுக்குளாங்க
அப்டி அப்டி பண்ணாதீங்க மூணு பேஜூ கரெக்டா இருக்குங்க மூணு பேஜு உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க
சேர் சேரிங்க எப்டி மூணு கரெக் டா இருக்குங்கிறீங்க
இப்டி ஆறு ஆறுனு போட்டாலு ஒன்ற வந்துடுது அப்ப இன்னொரு ஒன்ற ஆமா நாலு பேஜு வேணு
நாலு பேஜூ வேணுங்க நாலு வருஷோத்துக்கு நாலு டைம் எடுத்தாதாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு பெரிய அமௌண்ட் வந்தா கூட நம்ம சமாளிச்சுக்கலாங்க பெருசா தெரியாதுங்க ஆறு மாசோ ஒரு வருஷத்துக்கு ஒன்ற வருஷோம்ங்க போது அது கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு எப்டி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு பேஜூக்கு வந்து ஒன்ற மாசோ ரெண்டு வருஷோ இல்லாமில்லா நம்ம பாக்க முடியாதுங்க அமௌண் ட்டு ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டு ஒரு பேஜூ வித்து நம்ம அமௌ கையில இருப்பு பாத்துட்டோம்னா அதுக்கப்றோ நம்ம கொழகிடுங்க மூணு மாசோ மூணு மாசோங்கு போது கடன் சரியா
தொண்ணூறு ரூவான்னு நீங்க குடுத்தீனாலே உங்களுக்கு பாத்தீன்னா நாப்பத்தஞ்சு லட்சோ செரி நாலுலட்சத்தி அவன் நால்ர லட்சம் வஞ்ச்சு அதே பாத் தீங்கன்ன நீங்க நீங்க எம்பதுக்கு குடுத்தீங்கனாலு உங்களுக்கு வந்து நாலு கெடைக்கு
ஆமாங்க ஆமாங்க
அதே மூணு போய்ச்னா மாசத்துக்கு உங்களுக்கு கைக்கு மட்டு ஷேரு ரெண்டு ஷேரூ பிருஙச்சீங்கன்னா உ உங்களுக்கு ரெண்டு எனக்கு மத்தவங்கங்க தம்பி இருந்தாருன்னா தம்பிக்கு ரெண்டு லட்சோ
சேரிங்க
நெனைச்சு பாருங்க அப்ப ரெண்டு ரெண்டு கரெக்டா இருக்குங்
அ பாத்னா வருஷோத்துக்கு வந்து எட்டு லட்சோ எடுக்குளாங்க ஆ சேரி இப்போதைக்கு பிரிச்சாங்க ஆ நீங்க வந்துங்க இப்ப நீங்க படிச்ச படிப்புக்கு நீங்க வேலைக்கு போனாலு இருவதாயிரம் குடுக்குறான்னு வைங்க இருவதாயிரங்க நீங்க வருஷம் முழுக்க வேல செஞ்சாலுமே அதுல பி எப் இ எஸ் ஐ இதெல்லா போவ செலவு வந்து பதினெட்டாயிரோ கையில குடுக்கறாங்கன்னா பதினெட்டாயிரம் எல்லா செலவையு இப்ப யோசிச்சு பாருங்க பதினெட்டாயிரம் உங்களுகுன்னா வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எம்பதாயிரோ ஆ அது போக கரெக்டா ரெண்டு லட்சம் வருங்க ஆனா கைல இருக்கறது ஒரு பைசா கூட இருக்காதுங்க வருஷத்துக்கு ரெண்டு லட் சந்தா இருக்க முடியுங்க நாளக்கி இதுவே நீங்க இத வந்து தொழிலா எடுத்து பண்ணம் போது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே நீங்க எட்டு லட்ச எடுக்கலாங்க
நல்லதுங்க இப்ப வருசத்துக்கு எட்டு லட்சம் எடுக்கறது மேட்டரு கிடையாதுங்க இப்ப ஒரு ஆளுக்கு எட்டு லட்சம் சொல்றீங்களா ரெண்டு ஆளுக்கா
நா சொன்னது ஒரு ஆளுக்கு எட்டு லட்சங்க ரெண்டு ஆளுக்கு பத் சேத்து பதனாறு வருங்க
அப்ப ரெண்டு ஆளுக்கு பாதீனா பதினாறு லட்சம் அப்ப ஷேரு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு எட்டு லட்ச வர மாரி வருஷத்துக்கே
வருஷத்துக்கு எட்டு லட்சங்க ஆமாங்க இப்ப நீங்க நா மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நாலு லட்சம்னா அ நால் அ நாலு பேஜா பிரிச்சீங்கன்னா நாலு மாசத்துக்கு கணக்கு போட்டீங்ன்னா அ பதினாறு லட்சம் வருங்க
இப்ப ஒரு இப் ப இந்த மாசமே பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஏறக்கலான்னு இருக்கங்க நீங்க என்ன நெனைக்கறீங்க
கண்டிப்பா இறக்கிட்லாங்க நானு அததாங்க நினைச்சிட்டு இருக்கே நமக்கு நம்ம நெனைக்கிற மாறி வருமானம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதை இறக்கிட்லாங்க அத்தா யோசிக்கிறே என்ன நம்மளும் யோசச்சிக்கிட்டே உக்காண்டு இருந்தம்ன்னா ஒன்னும் பண்ண முடியாதுங்க டக்கு டக்குன்னு ஏன்னா இப்ப வாங்கி விட்டம்னா கூட நம்ம ஒரு ஒரு வருஷம் ஒன்ரை வருஷத்துல ஒன்ரை வருஷம் கண்டிப்பா ஆகுங்க ஒன்ரை வருஷம் ரெண்டு வருஷங்கபோது கண்டிப்பா ஒரு பெரிய லாபத்தை எடுத்துக்களாங்க
ஆமா ஆமாங்க நானு அத்தாங்க நெனைக்கிறே ஏன்னா இப்ப நம்ம எங்க வீட்ல இருக்கறதே பாத்தீங்கன்னா தொண்ணூறு ஒண்ணுக்கு போகுல்லங்க அது ஒண்ணா வளத் தொண்ணூறுக்கு போச்சுன்னாலே பாருங்க என்ன ஒரு அஞ்சுன்னு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருது
ஆமாங்க
ம் ம்
கண்டிப்பா பெரிய லாபோ எல்லா கண்டிப்பா எடுத்துக்கலாங்க நா இது வந்து இந்த மாதத் துகுள்ள இல்ல அடுத்த மாசத்துக்குள்ள வாங்கிட்லாம் ஆ சேரிங்க மீண்டும் சந்திக்கிறே நன்றி வணக்கங்க வணக்கங்க